குட்ஈவ்னிங் எப்டி இருக்கீங்க
உஹம் நல்லா இரு நீங்க எப்டி இருக்கீங்க
கே
என்ன பண்றிங்க டீ காபிலா குடிச்சாச்சா
ஆஹ் முடிஞ்ச்சு நீங்க
ஆஹ் நாங்களு குடிச்சாச்சு குடிச்சிட்டு ந சும்மா அப்டியே உட்கார்ந்துட்டு இருக்கோ
வீட்ல ஒர்க்லா இல்லையா
இனிமதான் ஸ்டார்ட் பண்ணணு இப்பதான் எல்லா டியூஷன் ஒர்க் எல்லா போயிட்டு இருக்கு அதெல்லா இல்ல இல்ல என் பையனுக்கு நீங்க ஓராளே முடியல இதுல எங்க இருந்து டியூஷன் எடுக்குறது டியூஷன்லா எடுக்கல ஆமா அப்டிய உட்காந்துட்டு அவனோடய உட்கார வேண்டியதா இருக்கு அப்புறம் எயிட் ஓ கிளாக் மேல தான் கிட்
ஆமா ஆமா ஆமா அதேதா அதேதா நம்ம பசங்க கிட்ட பசங்க கிட்ட உட்காந்தாலே டைம் போறது தெரியாது
டைம் போடுறது தெரியாதத விட அவங்களுக்கு உட்காந்தாதான் வேல நடக்குது அங்க
அதுவும் கரெக்ட் தான் அப்ப தான அவுங்க
ஆ
இல்ல எங்க படிக்கிறாங்க
இல்லன்னா கிச்சனுக்கு வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எந்த லைன்ல விட்டுட்டு போனமோ அதே லைன்ல நிப்பாங்க
அதேதான் அதோன் ப்ரீயா இருந்தாச்சுல்ல அதேதான் நமக்கே அந்த சோம்பாறித்தனம் வருதுல காலைல எழுந்துரிச்சு நம்மளால சமைக்க க முடியுதா ஒண்ணுமே முடிய
இப்படியே இருந்தன்னா ஓகேவா இருந்திருக்குமோு தோணுது
அற நம்ம பச ங்க பியூச்சரை பாக்கணும் ல
ஆமா அதுதான் அதுதான் மெயின் அதுக்காக தான் சரி ஓகே அப்படிங்கிற மாரி போக வேண்டியிதாக இருக்குது ஆ ம் எழுதுனா அப்படி ஆட்டோமேட்டிக்கா எழுதி சத்தி இருந்தா தெரியாது நம்மளும் உட்கான்னா நமக்கு தூக்கம் வந்தது ஒரு கட்டத்துக்கு மேல
ஆமா நமக்கே அப்படி இருக்க பசங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப உள்ள புக் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னைய புக்ஸ் மாதிரியா இருக் க்கு அல்லா
யயோ எல்லாமே வேற வேற மாதிரி ஆயிடுச்சு அங்க
ஆமா ஆமா அவங்க அந்த ஸ்டடிஸோட அந்த இதே மாறிடுச்சே
சிலபஸ்சே வேறல்ல நம்ம படிக்கும் போது ரெண்டுல ஒண்ணு போனோ ஒன்னு ண்ணும்போ
நம நம்ம டைம் அந்த நைன்டீஸ் கிட்ஸ்ல்லா அவங்க எவ்ளோ ஜாலிய என்ஜாய் பண்ணம் நம்மல்லா
அது என்ஜாய் வந்து அதோட முடிஞ்சு
ஆமா இப்ப இருக்கிறவெங்கெல்லா என்ன என்ஜாய் அவங்களுக்கு எங்க
போல இருக்
ஆக்சுவலா நம்ம தா பசங்க கூட சேந்து படிக்கிறோம் பசங்க எங்க படிக்க கிறாங்க நம்ம தா படிக்கிறோ அதேதா அதுக்கு அது மாதிரி இப்ப எல்லா மே நமக்கும் எல்லாமே மாறிடுச்சுல ஏ ஐ அது இதுன்னு வந்துருச்சு
இப்ப என்ன பண்றது இனி போற ஜென்ரேஷன் வந்து அந்த மாரிதா இருக்கும் போல இனிலா அவங்களோட ஃபியூச்சர்ல்லா கொஞ்சோ ஃடப்பா தா இருக்கு ஆனா படிப்பு இல்லன்னா ஒண்ணு இல்ல இனிமேட்டு
அதேதா நம்ம காலங்களல்லா அப்டி இல்ல படிக்க
அது ஆ ஆமா ஏதோ ஒரு கைத்தொழில் இருந்தா போதும்ன்னு ஏதோ ஒண்ணு பண்ணாங்க அப்பம்லா
ஆமா அதே தா இ
உம் இப்பெல்லா சுத் சுத்தமா கெடையாது இவங்க வர ஃபியூச்சர்ல படிப்புக்கு மட்டும் தா இம்பார்டன்ட் இங்க அதுக்கு முன்னாடியாவது வெளியிலயாவது புள்ளிங்க வெளாடுவாங்க இப்ப அதெல்லா எதும் கெடையாது அதுங்களுக்கு
வெளில தானே வெளாண்டோ அதனாலதா அவ்ளோ ஆரோக்கியமா இருந்தோ இப்ப உள்ள பசங்களுக்கு சின்ன லைட்டா மழ துளி வந்தாலே ஒடனே ஒடம்பு செரில்லாம ஆயு இந்த நமக்கெல்லா எவ்ளோ எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு அந்த மண்ணிலயு எல்லாத்திலையு வெளையாண்டதுனால தா நமக்கு வந்து அவ்ளோ எதிர்புசக்தி இப்ப நம்ம பசங்கள தா அந்த வீட்டு வீட்டுக்குள்ள அந்த நாலு செவத்துக்குள்ளதானே பூட்டி பூட்டி வைக்கிறோ
ஆஹ் வெளியில உட முடிய மாட்டிங்க்குது
ஆமா அது கரெக்ட் தா தா எங்க வெளியில விடுறதுக்கே பயமா இருக்கே இப்ப இருக்கிற நியூஸ்
ஆமா அதனாலதா செரி
இன்னு பயந்தா
அதனாலதா வெளியிலேயே அனுப்புறதே இல்லாம யாரையு நம்பி இப்ப விட்டுட்டு போ முடியுமா கொஞ்சு நேரோ பாத்துங்கன்னு கூட விட்டுட்டு போக முடிய மாடிங்குது நம்ம கண்ணு மு ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அது ஒரு சேப்டியா போயிட்டு வராங்க அவ்ளோதா
அது ஸ்கூல்லயுமே எவ்ளோ இது நடக்குது என்னன்ன ஒவ்வொரு ஸ்கூல்லயெல்லா கேள்விப்பட தானே செய்யிறோ
சேது ஓரோ
இப்ப இருக்குற இப்ப இருக்குற காலல கால சூழ்நிலையில பாத்தாலே பயமா தா இருக்
என்ன செய்ய எல்லாத்தையு தாண்டிதானே ஆகணு நம்ம
ட்டே இருக்கணு நாம எல்லாத்துக்குமே ஃபஸ்டே பிரிப் பிரிப்பர் ஆயிரணு இது இது இப்படிதா அப்படிங்கறது
அதா போல புள்ளைங்க வளந்து வரதுக்குள்ள போதும் நம்மள எப்பிடியோ வளத்து விட்டுட்டாக
நம்ம அம்மா அப்பாலா இவ்வளோ கஷ்டப்படலையே
அப்போ வந்து இப்பிடிலா ஸ்கூலுக்கு எல்லா வந்து நிக்கலையே ஏதோ ரேங்க் கார்டு கொடுக்கு போது எப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்ன்னு வெப்பாங்க அப்பதா வருவாங்க இப்ப பிள்ளைங்க ஒண்ணு பண்ணாலே பக்கு பக்கு க்குனு இருக்கு
ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்தாலே பயமாதா இருக்
ஆமா எதுக்குடா கூப்டு விடுறாங்கன்னு தெரியிலேயே
அதுதா சொல்றே அப்ப இருந்த ஜென்ரேஷன் வேற இப்ப இருக்குற வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லா டோட்டலா டிஃப்ரெண்ஸதா இருக்கு என்ன இது எப்டி எப்பிடில்லா மாறுதுன்னே நமக்கு தெரிய மாட்டுக்க
பாக்கலா பிள்ளைங்க நம்ம பிரேயர் மட்டுந்தானே
கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுந்தா வேர
ஆ ப்ரேயரு இனி அவங்கள நம்ம நல்ல வழியில நடத்தி எடுத்துட்டு போவோம் அதுங்க எப்பிடி எப்பிடி வருதுங்களோ இறைவனோட கையில தா இருக்கு உம்
எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் ஒண்ணும் இருக்குல்ல நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம் இல்ல இனிதான் நான் நைட்ல தான் இனிதான் பா ண நீங்க சொல்லமா பசங்க கூட இருந்துதான் மா லன்ச் ஈவினிங் டீ லாம் முடிஞ்சாச்சு
இல்ல இல்ல லன்ச் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்
கி எங்க வீட்ல வந்து குடல் குழம்பு
ஓ கொடல் போட்டி நான் இன் கி முட்ட கொழம்பு
ஓ ஆமா அது மாம்பழம் இப்ப எல்லார் வீட்லுமே அது கம்பல்சரி ஆயிட்டு
மாம்பழம் இருந்தாலும் முன்ன மாரிலாம் இல்ல இப்போ நல்லாவே இல்ல
அப்படிங்களா ஆனா எங்க சைடு எல்லாம் நல்லா இருக்கு
ஆ சுத்தமா இ எத்தனை தடவை எத்தனை கிலோவா வாங்கியாச்சு இனிப்பே கிடையாது ம்
இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு
நேத்துதான் ஏதோ ஒரு கடையிலேன்னு வாங்கிட்டு வந்தானா அதுதான் நல்லா இருந்த மாரி இருந்துச்சு அதுவும் நறைய எல்லாம் வாங்கிட்டு வரல ஒரு ரெண்டு பழம் மட்டும் இரு வந்த சரி அவனுக்கு ஸ்கூலுக்கும் கட் பண்ணி குடுத்து விடலாம் ஆ ஆ அப்டின்னு சொல்லு
நம்ம சமையல் பண்றதை விட ப லஞ்ச் பேக் என்ன யோசி சாலே ரொம்ப தலை குழம்புது ஐயயோ ஆமா நமக்கு ஹெல்தியாவ இருக்கணும் ஃபர்ஸ்ட் ங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு
ம் ம் ஆனா ஏன் பையன்ட்டு எது கொடுத்தாலும் கொஞ்சம் சாப்பிட்ரா அது ஒன்னு இருக்கு
ஓ
இந்த இந்த புளி குழம்பு கொடுத்தாலும் சாப்பிட்டுருப்பான் ஆனா அதனால சாப்பாடு விஷயத்துல வந்து அவனை குறைச்ச சொல்ல முடியாது அதெல்லாம் குட்
எங்க வீட்ல எல்லாம் ஒன் பாட் ரைஸ் தான் கொழம்பு கொழம்புக்கு தனியா இது அதெல்லாம் கெடையவே கெடையாது ஒன் பாட் ரைஸ் நீ அதெல ஓனன் அந்த ரைஸ்ல நீ என்னன்னா இ என் இன்னவெயிட் பண்ணிக்கோமா அப்படின்றாங்க நாம தான் அதுல எதையாவது பண் பண்ணி ஏதாவது பண்ணி அவன் டேஸ்ட்டா ஆக்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு
இங்க எல்லாம் தனித்தனியா வெக்கணும் பவுல்ல இந்த ஊரு த்தி வறவிலாம் குடுக்க கூடாது
ஓ பரவாயில்லையே அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மே இங்க ஃபுல்லாவே என்னன்னா ஒரு பொரியல் பொரியல் வெச்சு வச்சுட்டு சாரத்தை அப்படிய போட்டு கிளறிட வேண்டிய
ஆஹ்ஹா இங்க யாருக்குமே அப்படி இறங்கவே செய்யாது எ வீட்டுல ஏ நானமே சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி சாப்பிட்டதும் இல்ல ஆஹ் இந்த லெமன் ரைஸ் புளி ரைஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துட்டு வருவாங்களா அதெல்லாம் எங்க அம்மா கூட ஒரு நாள் கூட குடுத்ததே கெடையாது அந்த மாதிர எல்லாம் வேணண்ணா ஆஸ்டா வேன எடுத்து எடுத்துட்டு போவேன் சப்பாத்தி ஆஹ் இட்லி
இவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்குல கஷ்டப்படுறாங்க என் உம் எப்படிமா எடுத்துட்டு போறது புக்ஸே அவ்வளோ வெயிட்டா இருக்கு நமக்குமே பாவமா இருக்
எதுல வேன்ல போவாங்களா இல்ல கொண்டு விடுவாங்களா.
ஸ்கூல் பஸ்தா.
ஆஹ அப்புற என்ன இப்ப உள்ள புள்ளைங்களுக்கு எல்லாம் இதுன்ன. மே அது வழிடு.
ஆம்மா.
இங்க நாமப்பா நான் படிக்கும் போது ஒரு சைக்கிள்.
ஆம் நம்ம நடந்துதானே போவோம் நம்மளுக்கு யாரு நம்மளுக்கு பிக்கப் டிராப்லாம் இப்பல்லாம் அப்படி இல்ல பசங்க வர்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல போய் நிக்கிறோம் வந்துட்டாங்களா கூட்டிட்டு வர. னுமே வீட்டுக்கு அப்படின்னு சொல். சொல்லிட்டு நாம படிக்கும்போது நாமளாதா போவோம் நாம. அவ்ளதா.
இப்ப அப்படில்லாம் கெடையாது வீட்டு வாசல்க்கிட்டயே வந்து எல்லாத்.
ஆமா ஆமா ஆமா ஆமா நெறைய பசங்களுக்கு வீட்டு. வீட்டு வாசலியே பஸ் வந்துருது.
உம் இப்ப அதுக்கு ஆமா இப்ப அதுக்கே. அப்படி இப்படின்னு வழி எடுக்குது எல்லாமே இது கடையில சுவா பண்ணி கொடுத்து உஹம்.
அதான் எல்லாமே சுலபமா இருக்கிறதுனால தான் பிள்ளைங்களுக்கு வந்து.
ஆமா அதோட தெரிய 'மாட்டேக்குது தெரியாம சரி நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதான் சிஸ்டர் நம்ம என்ன நினைக்கிறோம் சரி. புள்ளைங்க கஷ்டப்படக்கு
நாம ஆமா நம்ம அப்படிதான் நினைப்போம் நம்ம பட்ட கஷ்டங்கள வந்து நம்ம புள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைப்போம்.
ச்சுக்கவே மாட்டக்குதுங்கள எல்லாமே கேட்டதும் கிடைச்சிருது இல்ல அதனால அதுங்களுக்கு யோசிக்க கூடிய இது இல்ல அதுதான் உம். அந்த அடம்பிடிப்பு இதெல்லாம் கிடையாதுதான் இருந்தாலும் இப்போ உள்ள புள்ளைங்க அந்த. மென்டாலிட்டியோடதா இருக்காங்க.
பண்ணவே கூடாது ஏனா நம்ம சொல்லி தான் வளக்கன்னும். நம்ம அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சுலபமால அந்த பைசா வரல. இவ்ளோ கால கஷ்டப்பட்டு. அப்படி முழிச்சிருந்து வேல பார்த்து அந்த பைசா வருது என்னோட பசங்களுக்கு நான் அப்படிதான் சொல்றேன் அத சொல்லிதான் வளர்க்கணும் இந்த இவ்வளோ. கஷ்டப்பட்டு வந்ததுனால தான்ப்பா நம்ம இப்படி இருக்கோ. அப்பா காசு வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம வளக்.
ஆமா ஏன்னா இப்ப உள்ள புள்ளைங்களுக்கு இல்ல அது என்னன்னா ம்ச் இனி வர ஃபூச்.
அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பசங்க வந்து நம்ம கேட். டது நமக்கு ஈசியா கெட. ச்சுரும் அப்படின்ற அவங்க மைண்ட் செட் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு.
ஆமா ஆமா இப்போ உள்ள மெஜார புள்ளைங்களோட மைண்ட்செட் அப்படித்தான் இருக்கு ஏன்னா பாரன்ட்ஸ் அந்த மாதிரி தான இருக்கோ இப்போ நார்மலா நம்ம பாரண்ட்ஸ்மே என்ன நினைக்கிறோம் இல்ல நம்மா புள்ள அங்க மத்த டோ முன்னாடி பண்ணக்கூடாது நம்மளுடைய மைண்ட் சாட் அந்த மாரி
ஆனா நம்ம அம்மாப்பா எப்படி நினைச்சாங்க யோசிச்சி பாருங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது பரவால்ல அவன் வச்சிருக்கானா வச் வச்சிருண்டுபோட் உனக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தாங்க ஆனா நம்மளால அப்டி இருக்க முடியலையே நம்ம அப்படின்னு தானே அவங்க அப்பாமாரு இருப்பாங்களா என் பையன் கேட்டுட்டான் என் உடனே வாங்கி குடுத்து
ஆமா ஆமா
அப்படி இருந்தா சிட்டா இருந்தாலுமே அப்பா அப்பாக்கள் வந்து அப்படி கிடையாது
உம் உம் இங்க நா தான் என் பையன் என்ன கேட்டாலும் அவங்க வாப்பாலாம் ம்உம் கே ட்ட உடனே எதுவும் கிடைக்க கூடாது
அப்படியா பரவாயில்யே இங்க அங்க அப்படியே ஆப்போசிட் தான்
உம் அதோட வேல்யூ தெரியணும் உன க்கு தெரியும் அவனுக்கு தெரியணும் அது எப்படி அந்த பொருள் வந்துச்சு அப்படின்ட்டு நானா சரிய எ புள்ள பாவம புள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன்
ஓ இங்க வந்து அப்படியே ஆப்போசிட் நா தான் சொல்லுவன் அவன
து அவுங்க வா டேடிக்கு தான் கொஞ்சம் பயம் எல்லாமே நமக்கு நம்ம டம்மி பிஸ்
ஓ அப்டியா
அதனால அங்க சொன்னாதான் இப்ப காலையில ஸ்கூல் போத்துக்கிட்ட ராஜா எந் தி ராஜா எந்திம்பேன் சவுதான ஒரு சவுண்ட் தான் போடுவாங்க எந்துச்சு உட்காந்துருவான்
யாது அங்க வந்து டேடி செல்லம் தான்
உஹம்
இது ஃபுல்லா உம் வாப்பாலா ரொ ம்ப ஸ்ட்ரீட்டு
அப்டிங்களா பரவால்லையே. இவங்க எப்டின்னா ஸ்ட்ரிட்டா இருக்க வேண்டிய இருப்பாங்க ஃப்ரெண்டா இருக்குற நேரத்துல ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க ஆனா நமக்கு அப்படி வர மாட்டேங்குதே.
உஹம் இவுங்க ஆனா எல்லா விஷய்த்துலுமே இதா இருப்பாங்க வெள்ல போனாலு இதுதா வேணு அதுதா வேணு அடம் புடிக்கவு மாட்டான் அது ஒண்ணு இருக்கு
பரவாலயே
வேண்டாம்ப்பா இன்னோர் நாள் பாத்துக் கலான்னா செரி ஓகே விடுங்க
ஆமா இப்ப இப்ப இருக்குற பசங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கதா செய்யுது வீட்ல சொன்னா உடனே ஓகேன்னு சொல்ல தா செய்றாங்க ஓகே பாத்துக்கலா அப்டின்னு
உம் அப்புடின்றாங்க
ஆமா சிஸ் அப்பொறோ வேற என்ன
ஆஹ் நைட்டு என்ன சமைக்கலான் ஐடியா
என்னது எல்லாரு வீட்ல இருக்குற மார்தா
செய்றாங்க என்னச்செய்றாங்கன் கேட்டா செஞ்ச
திரும்ப அழை
ஆஹ் நாங்க தோசமா இட்லியா அதிகமா எடுக் க்குறதே கெடையாது ரொம்ப ரேரு தோச இட்லி எ ஹஸ்பண்ட் சுட் சுத்தமா சாப்டவே மாட்டாங்க இட்லி தோச
அப்பறோ நைட்டுக்கு என்ன பண்ணுவீங்க
இந்த மாரி சப்